சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா
ஆ நல்லா இருக்கே நீங் நல்லா இருக்கீங்களா
ஆ நா நல்லா இருக்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
என்ன இப்ப என்ன தே ஸ்கூல் விட்டு வந்து இப்பதா ஈவினிங் ஸ்நாக்ஸ் வேலைலா முடிச் து படிக்க வைக்கலான் உக்கார வச்சிருக்கே
என்ன ஸ்நாக்ஸ் பண்ணீங்க இன்னிக்கி
இன்னிக்கி பெருசா எதுவூ பண்ணல இந்த இன்ஸ்டன் மாவு பஜ்ஜி மாவு மிக்ஸ் இருக்கூ இல்லியா
ஆமா
ஆ அது அது எப்பவூ எங்க வீட்டுல ஸ்டாக் இருக்கூ இந்த குழந்தைங்களுக்கு அதுதானே வேணும்ட்டு அதுல கொஞ்சொ வாழக்கா பிச்சு போட் பஜ்ஜி உண்டாக்கனே அதூம் எல்லா வே அதுவூ டீ எல்லா குடிச்சு இப்பதா எல்லா ஓடிச்சாடி விளையாண்டு வா வர்றாங்க எப்பலூ ஸ்கூல் விட்டு வந்தா ஏதாச்சும் கேப்பாங்க சேரி நம்ம பண்ணாம இருந்தா இனி அவங்க எதிர்பாத்துட்டு விட்டு வருவாங்க இல்லென்னு சொல்ல வேண்டாமே நெனைச்சு ஏதாச்சு ஒன்னு பண்ணி வச்சிருவே
தரப்ப கண்டிப்பா நம்ம ஒரு நாள் செஞ்சிட்டோம்னா அடுத்த நாள் அவங்க எதிர்பாக்கறப்ப நம்ம இல்லன்னு
கண்டிப்பா அஹ் அவங்க ஸ்கூல் விட்டு வண்டியில ஏறும்போதே யோஸ் ச்சிருப்பாங்க அம்மா ஏதாச்சு பண்ணி வச்சிருப்பாங்க போனது சாப் வந்து கேட் ட்டு அங்க கேட் ஓபன் பண்ணதுமே கேட்டுருவா அம்மா என்னமா உண்டாக்குனீங்க அப்படீனூ அதனால சேரி அப்படி
ப்ப ஏறப்பவே கேட்டுருவாங்க என்ன இன்னிக்கு பண்ணி வச்சிருக்கமா அப்படிங்குவாங்க
ஆ அத்தா அவூங்க கா அவங்களுக்கு தெரியூல்ல நம்ம ஏதாச்சூ பண்ணுவோ சும்மா இருக்க மாட்டோன்னு அவுங்களுக்கு தெரியூ அப்பிடி இன்னிக்கி அப்படி பண்ணிட்டேன் எல்லா இப்பதா சாப்ட்டு சேரி படிக்கிறதுக்காச்சு டைம் ஆச்சுன்ட்டு இப்பதா வந்து உக்காந்துருக்காங்க எல்லா
அப்படியா டிஸ்டர்ப் பண்ட்டேண்ணா
ஆஹ் இல்ல இல்ல இல்ல சொல்லுங்க சொல்லுங்க நானே உங்களுக்கு கூப்பட்ணூ தா நெனைச்சென் ஆ என்னன்னா நா இவரதா இவரு கொஞ்சொ மட்டன் வாங்கிட்டு வரேன்னு சொன்னாங்களா சேரி உங்கள்ட மட்டன் ரெசிபி ப்பி எப்படி கேக்கலான்னு நெனைச்சே
அப்டிங்களா செஞ்சுட்டாங்களா செஞ்சுட்டீங்களா வாங்கிட்டு வந்ட்டாங்களா இல்லயா இனிமேல்
இ இல்ல இல்ல இல்ல இல்ல நாளைக்குதா நாளைக்கி வைக்கிறதுக்கு இவரு கேட்டாரு எப்பளும்ச்சு சிக்கன் தா எடுக்கிறோ நாளைக்கு மட்டன் எடுக்கலாமே செய்யறோன்னு கோட்டாங்க நா இன் இது வரைக்கூ வைக்கல எனக்கு தெரியாது மட்டன் சமையல் தெரியாது யார்டயாது கேட்டாச்சு வச்சு பாரு அப்டின்னு சொன்னாங்களா
சொல்லவா சிஸ்டர்
நீங்க தா மட் ஸ்பெஷலிஸ்ட் ஆச்சே ஓ சொல்லுங்க
ஆ ஓகே சிஷ்டர் மட்டன வாங்கிட்டு வந்து நல்லா கழுவிக்கோங்க அந்த ரத்த இது இல்லாம அதுல வெள்ள கலர்ல தோல் வரூ ஆனா அத எடுத்துடாதீங்க
ம் ம்
மேல வெள்ள கலர்ல வரும்ல ஸ்கின்னு
அ ஆமா
ஹலோ ஆ அத எடுத்துராம கழுவணோ நா நார்மலா அந்த மட் ண்ணு அந்த கசடு மட்டு இல்லாம கழுவி எடுத்துட்டு இஞ்சி மஞ்சத்தூளு உப்பு போட்டு ஒரு பத்து நிமிஷ ஊற வச்சிருங்க அப்பறோ இந்த சைடு நம்ம சின்ன வெங்காய இருக்குல்ல
சிஸ்டர் கேக்கு தா நெட்ஒர்க் கெடைக்குதா
ஆ கிடக்கிது கிடக்கிது எனக்கு க்ளியரா இருக்கு
ஆ ஓகே ஆ ஓகே சின்ன வெங்கா ஆ இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கொஞ்ச கட் டாணிச்சு அதுக்குதா கேட்ட
ஓ சரி சரி சொல்லங்க
ஓகே ஆ சின்ன வெங்காயம் இருக்குல்ல
ஆமா
சின்ன வெங்காயத்த வந்து ஒரு பத்து எடுத்து உரிச்சு ரெண்ட்ரெண்டா கட் பண்ணி க்கோங்க ரொம்ப பெருசாவு போலா சில பேர் வந்து முழுசா போடுவாங்க அது வெந்தா டேஸ்ட்டு நல்லா இருக்குன் சொல்லி ஆ பத் து சின்ன வெங்காயோ ஒரு பச்ச மொளகா ஆ தக்காளி ரெண்டு வேக வக்கிறதுலே குக்கர்ல தான வேக வைப்போ நா குக்
ஆமா சிஸ்டர் ஆ குக்கர்ல தான நமக்கு சீக்ரோ ஆவு பாத்துரத்துல போட்டு ரொம்ப நேர எடுக்கு இல்லையா
ஆமா மட்டனுங்குறது பத்து பதினஞ்சு விசில் வர்ணு கழுவுரப்பே ச ரொம்ப சின்ன அதாது எல ஆட்ங்கறியா இருந்தா அஞ்சு ஆறு விசில் போது கொஞ்சோ முத்துன பெரிய ஆட்டுக்கறி மாரி இருந்ததுன்னா பத்து பன்னெண்டு விசில் விட்ற மாரி
அத் அது எப்டி நமக்கு தெரியு
சாஃப்டா இருக்கு கறி கழுவுறப்பயே தெரியு பெரிய ஆட்டு கறினா கொஞ்சோ ஹாட்டா இருக்கு சின்ன ஆ எல ஆட்டு கறியா இருந்துதுன்னா ரொம்ப சாஃப்ட்டா பஞ்சு மாதிரி இருக்கு அந்த கறி
ஓகே ஓகே ஓகே
ஆ அத பாத்துட்டு இந்த சின்ன வெங்காயோ சின்ன வெங்காயோ தக்காளி இதெல்லா போட்டு ஆ குக்கர்ல வச்சு பத்து பதினஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கிட்டா போது
அவ்ளோ ஓகே
அது வேக வச்சு கரெட்டா பத்து பதினஞ்சு விசல் வந்து விசில் அடங்குற வரைக்கு சமதியா வச்சுக்கிட்டு நம்ம வா இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா தேங்கா சோம்பு கசகசா
ஓ
இதெல்லா தனியா அரச்சு வச்சுக்கணு கொழம்புக்கு அதே அகேன் சின்ன வெங்காயமே ஒரு இருவதுக்கு மேல எழுத்து அத கட் பண்ணி தக்காளி தக்காளி வந்து நம்ம வேக வக்கிறதுல போட்டனால இதுல கம்மியா ஒரு தக் காளி சின்னதா ஒரு தக்காளி அந்த மாரி போட்டா போது
ஓகே ஓ
பட்ட கிராம்பு ஏலக்கா சோம்பு எல்லாத்தையு போட்டு லைட்டா ஏலக்கா வந்து ஸ்மெல் குடுக்கு அந்த மட்
ஆகு அது அந்த க கொழம்புக்கு வேற டேஸ்ட்டு வந்துராதா இல்லியா
இல்ல இல்ல ஒன்னே ஒண்ணு தான போட்றோ பட்ட கிராம்பு தாளிக்றதோட சேத்து அது ஒன்னே ஒண்ணுதா போட்றோ
ஓகே ஓ
அது அதுனால நம்மளுக்கு அவ்ளோவா அந்த எஃபெக்ட் ஒன்னு குடுக்காது நம்ப நார்மலா தாளிக்கிறீங்க ல அதுல ஒரே ஒரு ஏலக்கா
ஓகே ஓ சரி ச
அது மட்டு போட்டு நீங்க வதக்கிட்டு வெங்காய தக்காளி எல்லா போட்டு வதக்கிட்டு அதுக்கப்றம் பாத்தீங்கன்னா இந்த மா மொளகாத்தூளு மஞ்சத்தூளு மல்லித்தூளு ஆ உப்பு எல்லாம் போட் ட்டு ஒரு வதக்கந பச்ச வாட போற அளவுக்கு வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆல்ரெடி நம்ம வேக வச்சு டோங்கறனால கொஞ்சமா அந்த வாசன வரணுங்கறதுக்கா கொஞ்சமா போட்டு இதுல வதக்கிக்குவே நானு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்ச இருந்தாதா நல்லா இருக்குனால திருப்பி லப் திருப்பி போட்டு வதக்கிக்குவே கொஞ்சமா அஆ அதுக்கப்றோ பாத்தீங்கின்னா தண்ணிய ஊத்தி கொஞ்சு வேஹ வுடுவே அரைச்சலா ஊத்து மாட்டே அவ ஏ இருக்குல்ல கறி வேக வச்சோன குக்கர்ல அந்த தண்ணியவே எடுத்து அந்த தண்ணி நார்மல் தண்ணிக்கு பதிலா அந்த தண்ணியவே ஊத்திடுவே சிலப் பேர் வந்து சூப்பு குடிப்பாங்க நாங் அது எடுத்துட்டோனா அந்த டேஸ்ட்டு போய்டு சூப்பு
அ அ
ஆமா சூப்பு குடிச்சோம்னா டேஸ்ட்டு போய்டு சூப் எடுத்துட்டொம்னா அந்த சூப்லயே நம்ம திருப்பி கொழம்பு வச்சாதா டேஸ்ட்டு ஹைலைட்டா இருக்கு ஆ ஆ அந்த சூப்பு தண்ணிய வடிகட்டி ஃபஸ்ட்டு ஊத்திடுவே கறிய தனியா எடுத்து வச்சி அது கொதிச் ச்சதுக்கப்றோ புரில சிஸ்ட
ஓ ஒரு ஐ
தண்ணி
வேற் தண்ணிய எடுக்காம நம்ம அந்த தண்ணியே நம்ம புடிக்கலா